அற பேசிட்டாய் ஆஹ் ஹலோ
கேக்குதா உம்
ஆஹ்
உ
என்னமோ கேகுன்னு நெனைச்ச இந்தாதா இருக்கோ என்ன பண்றீக
நீங்க என்ன பண்றீங்க இல்ல சீட்டு போட்டா யாரு போடுவாஹலா உங்க இதுலிலா
என்ன சிட்டு
குழுக்கள்
யாரு நம்மளா
ஆஹ்
ஹலோ
நம்மதா வேற யாரு
என்ன சிட்டி என்ன சிட்டி எவ்வளோ என்ன வெவரோ டீ
நா உங்களுக்கு எல்லாமே அனுப்ச்சு உடறே
செரிங்க
அம்பதாயிர
செரி
பத்து மாசோ
ம்
அஞ்சு லெட்சொ
ம்
என்ன சொல்றீய
என்ன என்ன சுத்தி சரௌண்டிங்ல யாருமே இல்ல
அ அ என்ன புடி புடி
ஆமா
ஆ
வார நாலாய்ருவா கட்றதே முழி பிதுங்கிதே கட்டுவோ குடோன்ல
வாரொ ஆய்ருவாயா
வாரொ நாலாய்ருவா
ஆ இப்ப இந்த சீட்டு வாங்குறீயல்ல லத் அவரு அவர்ட்ட வந்து இப்போ எடுத்த ஒன்னே எவ்வளோ குடுப்பாரு அமௌண்ட்டு சீட்டுக்கு
சீட்டுக்கு எடுத்தோன்னே இருவருவா குடுப்பாரு
கூட எல்லா குடுக்க மாட்டாரா
கூடனா குடுக்க மாட்டா
ம் ம்
ஏ எவ்வளோ வேணு
ஒரு அம்பத்ருவா வேணு
அம்பருவா எப்டி குடுப்பாரு அம்பருவா எடுத்தெடுப்லே குடுக்க மாட்டாரு எனக்கு எனக்கே பெருசா குடுக்க மாட்டாரு உரிமையா இருந்துக்வாரு எப்டி சொல்றது இப்ப நானே வந்து ஒரு அண்ணே ஒரு ஐம்பருவா தேவப்படுனா ஏ சத்தி என்ன வெவரொ என்ன அப்டினு அதாவ்து ஒரு இதுவா கேட்டுட்டு சொல்வாரு
சீட்டுக்காரவுலே அப்டித்தா கேப் பாக
ஆஹ மத்தாளுவு குடுத்துருவா ஏ என்ன ப்ராப்லொ என்னன்னு கேப் ப்பாரு கேட்டுட்டே அதுக்கப்புறோ
ம் ம்
ஒண்ணு இல்ல
நம்மளுங்க டித்தெட்டு இருக்கோ ரெண்டுலெட்ச ரூபாய்க்கு
அ அஞ் யான்
ஆ வாங்கிட்டு கட்டிக்கிறது
இப்ப ஒரு நாளைக்கு எவ்ளோ ரெண்டு
ஒரு நாளைக்குன்னல்லா கணக்கு இல்ல
ரெண்டாயிரோ
ஆமா நம்ம வாரத்துக்கு பத்துருவா கட்டுவோ
ஆ
கொஞ்ச கூட இருந்ச்னா இருவதுருவாயு கட்டி உட்ருவாரு
ஆ
ஆ அப்டியே கட்டி கட்டியாச்சு இப்ப அம்பதுருவா வாங்கிட்டு அம்பதுருவா கட்டியாச்சு
இப்ப இந்த மாரி வாங்கிறீல இதப்பூரா என்னைக்காச்சு ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கிகளா இவ்ள இது கணக்கிருக்கு இவ்ள இது குடுக்கணு இவ்ள இது பண்றது எழுதவே மா கடகணக்கு ஓகே வீட்ல ஒரு டைரில இன்னைக்கு இவ்ள வாங்கிருக் இவ்ள கட்டிருக்கோ இவ்ளோ பண்ணிருக்கா அப்டின் எது
அது எல்லாமே வர அங்கெ எழுதி எனக்கு அனுப்பி விடுவாரு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஒரு கணக்கா தானே இருத்துச்சி
எல்லாமே நம்ம கடையில தானே போடுறோம்
ஆமா
அதனால மொத்த கணக்கு ஒரு உளுந்து வாங்குனா கூட கடை கணக்குதா
அதா எனோட தப்பு பெரிய தப்பே அதா இப்ப நா வீடலயே போய் ஏண்ட ஒ ரு ஒரு குத்துமதிப்பா ஒரு பத்தாயிரூபா இருபதாயிரரூபா இருக்கலன்ட்ட அது கையில ஒரு இருபதாயிரம் இருக் நா
ம்
அதுக் அது வந்து அதோட்டு
ம்
அது அது அது இப்ப போய் ஒரு மாம்பழமோ ஏதோ ஒரு பொருள் வாங்குனா அது தனியா எழுதி வச்சுக்கணு
ம்
அதே மாரி நா ஏதாவது சொன்னா தனியா எழுதி வச்சுகுங்க அது போக வீட்டு செலவு அழிச்சது எதாருந்தாளு தனித்தனியா எழுதியிருக்க என்னோட கணக்கு இது இவ்ளத இந்த இது போலது அப்புன் ரெண்டையு தனிதனியா எழுதி வெச்
ம்
அதுதே வந்து புரியு இப்ப எதுல போட் டு என்ன பண்ணோ இதுல எதுல வந்துருக்குன்னு புரியுமா
புரியுமில்ல
அப்ப எவ்ளோ கடன் இருக்கு மொத்த கடன் எவ்ளோ இருக்கு
உம் அதெல்லா தெரியும் இல்ல உங்களுக்கு என்ன இப்ப நம்ம ரெண்டு ருவா வாங்கறோ அவர்ட்ட அத வந்தா இங்க வரவு வச்சிருப் ப்பாங்க சீட்டு பண வரவுன்னு
செரி
அத வரவு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்னென்ன எதுஎதுக்கு கட்டணுமோ கட்னது போக மிச்ச நமக்கு பட் ருல்ல இருக் க்கு வரவுல இருக்கு பற்று போனதெல்லாமே இருக்கு நம்ம உள்ள வச்சதெல்லாம் வரவுல இருக்கு உம் வீட்ல எல்லா எதுவு தனியா ஒதுக்குறது இல்லையே
தனியா ஒதுக்குறத சொல்லல எப்டி சொல்றேன் அதாவது ஆமா அது கடை இருக்கனால மொத்தமா கடைய வீடு எல்லா ஒன்னா சேந்துக்குது இப்ப தனி நபர் கடன்னா அது வேற மாரி இருக்கு ஆஹ் இப்ப வாங்கறதே கடைக்கினு இருக்கும் போது இப்ப நா வாங்க றது இப்ப வீட்டுக்கு வாங்குறே
ஆஹ்
கடன் வாங்குறே இப்ப வாங்குறதே கடைக்கா இருக்குமோது கட வீட்டு சாப்பாடு செலவு எல்லா கடையில இருந்து லாப வரு இல்ல நட்டம் வந்தாலு லாப வந்தாலு எது வந்தாலு அதுலே போயிடு ஆமா அது ஒரு கணக்கு அது ஒரு கணக்கு
அப்டித்தானே போய்கிட்டுரு
உம் நா அடுத்த ஸ்டெப் வக்க முடியு ம்
ஆஹ்
அடுத்த ஸ்டெப்
எங்க ஸ்கூல்ல ப்ரச்சன கடன ஒலிச்சிட்டு பேசாம இருந்தாலே போதுன்னு இருக்கு ஒரு ஊருக்கு இதுவு அமஞ்ச்சுன்னா பரவால்ல
எந்த ஒரு மனிதனும் கடன ஒளியவே வாய்ப்பே இல்ல ஆனா நம்ம தகுதிக்கு மீற கடன் வச்சுக்க கூடாது அதே உண்
உம்
ஆஹ் இப்ப அதா ஒரு அம்பதாயிரோ மாசோ சம்பாரிக்கிறமா சம்பாதிக்கிற இருவதாயிருவா இல்லே அந்த இருவதாயிருவாகுலடந்தா கடன் இருக்கணு முப்பதாயிரம் நம்ம கை செலவா இருக்கணு
ம்
ஆ கடன் வந்து இருவதாயிரம்ரூபாக்குள்ள இருக்கணு இருவதாயிருபாக்குள்ள அடைக்கிற மாரி இருக்கனு அந்த மாரி முப்பதாயிரூவா நம்ம கை செலவுல நிக்கணு நம்ம வாங்குறது அம்பதாயிருவா சம்பளம்னா ரெண்டு லட்ச ரூவா கடன் இருக்கு
அது உண்மை ஆமா
என்ன பண்ண முடியு
ஓ அன் அப்ப கடன வாங்கி கட்டணும் திருப்பி கடன கட்டணும் இப்படியே தானே போய்கிட்டு இருக்கு
ஆ
ம்
அவங்க கிட்ட ஏதாச்சு ஒன்னு ஆரம்போ ஆய்ச்சு முடிவுனு ஒண்ணு உண்ட பாப்போ ஆரம்பாயிருச்சு
ம்
முடிவுன்னு ஏதாச்சு ஒண்ணு இருக்கும்ல்ல
எவ்ளோ நாள் தா ஆரம்பமே இருக்கறது
ப
முடு ச்சுபுடுவ முடி முடிச்சாதா நல்லது தெரியுமா அடுத்து லைஃப் இருக்கு கொழந்தைங்க இருக்கு அத பாப்போமா இதுலே பாத்து பாத்து நம்ம டிப்ரஷன் ஆயிட்டிருக்கு
ஆ இதே இந்த மாரி பிரச்சனனா சமாளிக்க நல்ல மனப்பக்குவ இருந்தா தான் சமாளி
ம் மனப்பக்குவம் வணப்பக் கோவ ரெட்டு இருக்கா
மண பக்குவ இருந்தா பண வந்துரு
ம்
மனப்ப மனோ சரி மணப்பக் மன சரிஆயிடுச்சுனா அடுத்து நம்ம தேடுவோ அடுத்து என்ன பண்ண போறோம்னு மனசு டிஸ்டர்ப் ஆய் இப்பிடியே இருந்துச்சுனா அப்பர எந்த வேலயு ஓடாது எது பண்ணாலு நம்ம ஃபெயிலியர் தாவு ஆ இதான் பிரச்சனையே
தல வெடிக்குது
வெடிக்கு என்ன எடுத்து எது பண்ண முடியாது ஒரு விஷய சாப்படலான்னு போவோ அது என்னத்தடா சாப் வரு திருப்பி அது ச ஆ அப்படித்தா இருக்கு அந்த இதுலந்து வெளிவ வரணு நீ
ம் எரிச்சலா வருது ரொம்ப காலலே
ம் ஏனா ந நம்ம ஒடம்புக்கு ஓய் போ ம பர்ஸ்ட் ஒடம்புக்கு ஓய்வும் ம மைண்டுக்கு ஓய்வு கொடுக்குனு நம்ம ரெண்டுக்குமே ஓய்வு கொடுக்குறதுல ஆஹ் கொஞ்ச நேரமாச்சு ஓய்வு குடுக்னு
ஆமா
ம்
மதியான சாப்பாடு என்ன சமச்சிருக்கு
ஏ சாப்பாடு ஓ கூட்டு பேரேன்ன சூப்பு
ம் ம் ம்
அப்பறம் உருளக்கெழங்கும் பச்சை பட்டாணியும் பெரட்டல்
ம்
ம்
போரடிக்கலயா உங்களுக்கு வீட்லயே இருக்க
என்ன பண்றது
ம்
முன்னாடியாச்சு வம்புளிப்பே டி வி பாத்தா தலவலி வந்துரு செல்லு பாத்தாலு தலவலி வந்துரு
ம்
அதிகளவு டி வி பாத்தின்னா அப்படியே கிர்ருனு தலவலி வந்துடு ஆ ஏதாச்சு அவங்களோ விளாண்டுக்கிட்டே இருப்பே சேரி இப்போ பாப்போ ஆ வந்திருயா வந்துட்டு வெளயாட ஆரமுச்சுரு
ம்
உ சோப்ப எடுத்து வீடு கட்ட ஆரம்ப்சிடு உ சோப்படுத்து வீடு கட்டன்னு சொல்லி அப்புற தலவாணில வீடு கட்ட சொல்லுவ
தலவானி வச்சு வீடு கட்டுவா ஆ
நாந்தா கட்டி கொடுப்பே கட்டி கொடுத்து அதுக்குள்ள போய் படுத்துக்குவே அவனும் போர்வய போத்திட்டு உள்ள ப பாருக்கு
ஆ ஆ ஆ
அந்த ஃபேன் இருக்கா குட்டி ஃபேன் அத எடுத்து வெச்சுக்குங்க உள்ள
ம்
மிஸ்சு வேற அடிச்சு புடிச்சின் சொன்னே
அதெல்லா அடிக்க மாட்டாகளே
இல்ல முதுகுல அடிச்சாங்கே பொய் சொல்ல மாட்டே நல்லா தெரியு அவ பொய் சொல்றது அவ்ளக்கு பொய் அதாது அடம்பிடிப்பே சேட்ட பண்ணுவே பொய் சொல்ல மாட்டே ஆ முதுகுல என்ன முதுல அடிச் சிட்டாங்கன் அழுதே நேத்து
ஒருவே சேட் என்ன பண்ணுச்சுங்கனு தெரியல
ஆ எதா யாரயாச்சி தீவிரமா அடிச்சிருப்பே இல்லனா சும்மா அடிச்சிருப்பாக அத செஞ்சுருப்பே எனக்கு தெரியு நல்லா நா போய் கேக்கணு பெரிய விஷயந்தா இருந்தாலு கேக்கணு அவ பய ப்டறான்ல ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான்ல
கேக்க சொல்லுங்க
இப்ப போய் கேக்க சொல்லி
ஆ கேக்க நாம ஆரம்பத்துலயே உட் டோம்னா என்ன பண்றாங்கனே தெரியாது
ஆ
ஆமா கொழந்த வேற அடிக்க கூடாத எடத்துல அடிச்சு புடாங்க
ஆ ஒரு பய இருந்தா ஐயோ வீட்ல எதாது கேப்பாய்ங் சொல்லுவாய்ங்கலே
ஆமா
ஆ கேக்குச்சு அதுக்கு இப்ப அதா மைண்டு ஓடிய்ட்டே இருக் அ என்னன் தெரியல செரி இருங்க நா கூப்புர்றே
ஆ சேர்